ஓ
தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க தோழி நானு உங்கள்ட்ட பேசணும்னு தா நனச்ச கொஞ்சோ வேலையாயிருச்சு அதுதா முடுச்சுட்டு வந்து உங்களுக்கு கூப்ட்டே தோழி
ஓ அப்டிங்களா சரிங்க தோழி நல்ல வேல கூப்ட்டீங்க
சொல்லுங்க தோழி எதாவது உதவி வேணுமா
ஆமாங்க நைட்டுக்கு என்ன சமைக்கலா அப்படின் நா யோஸ்சிட்ருக்கும்போதா நீங்க கூப்ட்ருக்கீங்க
செரிங்க தோழி
ஏதாவது நைட்டுக்கு டிஃபன் செய்யற மாரி ஏதாச்சு சொல்லுங்க பாக்கலா
அ டிஃபனே செஞ்சு செஞ்சு பிள்ளைக சாப்டவு மாட்டேது இல்லைங்களா தோழி
ஆமாங்க
அதுதா டிஃபன் சாப்பாடுன்னு செஞ்சு செஞ்சு இதுக சாப்டவே மாட்டேதுக பாத்துக்கோங்க
வேற எதாச்சு ஐடியா வச்சுருக்கீங்களா
அ தோழி இந்த புதினா சாதமல்லா செய்வீங்களா புதினா மல்லித்தள சாதமல்லா அதெல்லா நல்லாரு க்கு தோழி சாப்பட்றக்கு டேஸ்ட்டா இருக்கு செய்யறது ஈஸி பாத்துக்கோங்க நமக்கு
ஓ அப்டிங்களா சரி நீங்க எப்டி செய்வீங்க சொல்லுங்க பாக்லா
அ இப்போ இந்த புதினா புதினா வெந்து ரொம்ப எடுத்துக்கிட்டோன் வச்சுக்கோங்களே அது ஒரு மாரி கார்ல அடுச்ச மாதிரி இருக்கு அதுனால நீங்க புதினாவையு ஒரு கைப்பிடியு இந்த மல்லித்தல இருக்கு பத்தீங்களா அதையு ஒரு கைப்பிடியு எடுத்துக்கோங்க தோழி
ஓகேங்க
எடுத்துட்டு அது நல்லா அலசி கொஞ்சோ குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரசத்துக்கல்லா போடுவோ இல்லையா அந்த அளவுக்கு கூட வேண்டா கொஞ்சோ கீர கட் பண்ற அளவுக்கு துளி துளியா கட் பண்ணி ஏனா அத நம்ம மிக்சில போட்டு அரைக்க போறோ அதுனாலதா சரிங்களா குட்டி குட்டியா கட் பண்ணி அத நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அது கூட கொஞ்சோ பச்ச மெளகா ஒரு ரெண்டு பச்ச மெளகா காரத்துக்கு தகுந்த மாரி பச்ச மெளகா போட்டுக்கோங்க
செரிங்க
அப்பறோ கொஞ்சோ ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல்லு அதுக்கப்பறோ அது கூட தக்காளி தக்காளி வந்து எதுக்குன்னா அந்த டேஸ்ட்டுக்காகதா அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தா நம்ம போடுறோ அப்ப ரெண்டு தக்காளி கூட போட்டு களான் வச்சுக்கோங்களே நீங்க போடுற அ அரிசியோட அளவ பொறுத்து செரிங்களா சிஸ் தோழி
ஆ சேரிங்க
அப்போ தக்காளி ரெண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்றமா ஏ ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சோண்டு சின்னதா ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கோங்க நல்ல மிக்சில அரச்சுட்டு நல்லாவே நல்லாவே கொல கொலன்னு சட்னி பதத்துக்கே நல்லாவே அரைச்சிருங்ளே அரச்சுட்டு இப்ப நீங்க ஒரு குக்கர் வைங்க குக்கர்ல தான சகோ தோழி நீங்க வந்து சமையல் பண்ணுவீங்களா இல்ல சட் டிலதா சமையல் பண்ணுவீங்களா
ஆ குக்கர்லயு பண்ணுவங்க
ஆ இத குக் குக்கர்ல பண்ணுனம்னா சீக்கரோ முடுஞ்சுறு அதுக்குதா சொல்றே அப்பறோ நீங்க குக்கர் வச்சு அதுல எண்ண விட்டு அதுல இந்த பிரியாணிக்கெல்லா போடுவோ இல்லைங்களா அந்த பட்ட கிராம்பு
ஆமாங்க
அந்த மாரி அந்த இதெல்லா போட்டுக்கோங்க தோழி நீங்க அதெல்லா போட்டுட்டு கொஞ்ச பெருஞ்சீரகமு கொஞ்ச போட்டுக்கோங்க இதெல்லா போட்டுட்டு நீங்க இங்க அரைச்சு வச்சிருக்கறீங்க பாத்தீங்ளா இந்த மிக்சி ஜார்ல அத எடுத்து அதுல ஊத்திக்கோங்க ஊத்திட்டு கொஞ்ச தண்ணியு அந்த மிக்சி ஜார் லைட்டா கழுவி அந்த தண்ணியு ஊத்திக்கோங்க அந்த தண்ணியு ஊத்திட்டு கொஞ்ச உப்பு போட்டு நல்லா அந்த இது நல்ல அந்த பச்ச ஸ்மெல் போற வரைக்கு நல்லா கெளறி விட்டுட்டே இருங்க ச தோழி நல்ல கெளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பச்ச வாசமெல்லா போய்ரு போய் அது வந்து உங்களுக்கு ஒரு கலர் மாறி கெடைக்கு நல்லா டார்க் க்ரீன் கலர்ல வந்துக்கு நம்ம அரைச்சு ஊத்துனது அதுக்கப்றமா நீங்க ரைஸ வந்து போட்டுட்டு தேவையான அளவு உப்பு பாத்துட்டு கார வேணும்னா கூட நீங்க கொஞ்ச மொளகா தூள் கூட போட்டுக்கலா மிளகாய் தூள் கூட கொஞ்ச போட்டுக்கலா
செரிங்க
அ போட்டுட்டு அதுக்கப்றமா ரைஸ போட்டு ஒரு கொதி கொதிச்சொன்னே குக்கர க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போது தோழி நல்லா இருக்கு சாதோ மூணு விசில் விட்டு எறக்குனீங்கன்னா நல்லா இருக்கு அது அது அந்த மணமு நல்லா இருக்குமா அந்த ஃப்ளேவர் வரப்போ நமக்கு ஈஸியா முடிஞ்ச மாரியு இருக்கு இப்ப காய்கறி எது இல்லாத போது இந்த மாரி நம்ம செஞ்சுட்டோம்னா நமக்கு வேலையு சீக்கிர முடியுல்ல தோழி அதனாலதா
ஆ செரிங்க நா இன்னைக்கு அத ட்ரை பண்ணி பாக்குறே அதுக்கு தொட்டுக்க என்ன பண்றது
ஆ என்னங்க தோழி
இல்ல அதுக்கு வந்து சாதத்துக்கு தொட்டுக்க என்ன மாதிரியானது பண்றது சட்னியா இல்ல பொரியல அந்த மாரி எது பண்ணா நல்லாருக்கு
அ அதுக்கு வந்து நீங்க வந்து முட்ட க்ரேவி வச்சுக்கிட்டீங்கன் வச்சுக்கோங்களேன் இன்னு நல்லார்க்கு இந்த சோயா இருக்கு இல்லையா சோயா மீன் மேக்கன்னு சொல்லுவாங்கள அந்த சோயா க்ரேவி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாலு நல்லா இருக்கு
ஓ அப்டிங்ளா
ஆமா சகோதரி ஆமாங்க தோழி நல்லா இருக்கு நீங்க முட்ட க்ரேவி வந்து நல்லா வேக வச்சுட்டு அதே மாரி இந்த பெரிய வெங்காய இருக்கு பாத்தீங்ளா அது போட்டு தக்காளி போட்டு அ அதெல்லா நல்லா வதக்கி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்ற இந்த வேக வச்ச முட் டய ஆஃப் ஆ கட் பண்ணிக்கோங்க ஹாஃப்பா கட் பண்ணி அதுல போட்டுட்டு நல்ல பெரட்டி எடுத்த மாரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து நல்ல தொட்டுக்கிறதுக்கு சைட்டிஷ் நல்லாவே இருக்கு சகோதரி அது மாரி செஞ்சு பாருங்க தோழி
ஆ செரிங் தோழி செரி நா இன்னக்கு கண்டிப்பா செய்றே நீங்க சொல்ற மாதிரிதா முட்ட ஓ அப்டிங்ளா செரிங்க செரிங்க
சோயாவியு நீங்க அந்த மாரி தக்காளி அரைச்சு ஊத்தி அந்த மாரி செஞ்சீங்கன்னா சோயா க்ரேவியு இதுக்கு நல்லா இருக்கு பாத்துக்கோங்ளே
ஓ சோயா க்ரேவி நா மோஸ்ட்லி சப்பாத்திக்குதா செய்வே ஓ புதினா சாதத்துக்கு நல்லா இருக்குங்ளா
அ நல்லா இருக்கு தோழி நல்லா இருக்கு டேஸ்டாவு இருக்கு
செரிங்க செரி செரி
க்கு வெறு சாதம் மட்டுந்தா ட்ரை பண்ணிருக்கே எக்கு கிரேவி இன்னு அது பழகூட வைக்கல பட் வச்சீங்கன்னா நல்லாருக்கும்
ஓ இப்ப நீங்க எக் ரே வக்காட் டு வேற என்ன யூஸ் பண்ணிக்வீங்க
அதுதா இந்த சோயா கிரேவி
ஓ எக் கிரேவிக்கு பதுல்ல சோயா கிரேவி வச்சுக்குவே அப்டின்னு சொல்றீங்களா
சும் ஆமா எக்கு வந்து சும்மா வேக வச்சு மட்டு கூட குடுத்தோம்னாலு நல்லாருக்கு
ஓ சரிங்க சரிங்க சரி கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நா அத ட்ரை
ஆ ட்ரை பண்ணி பாருங்க தோழி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாருக்கு வேணும்னா காரத்துக் கொஞ்சோ வர மொளகாவையும் கூட போட்டு அரச்சுக்கோங்க
ஓ ரொம்ப காரோ எடுத்துக்காதுங்களா கொழந்தைங்க சாப்புடுவாங்ளா
தா ரொம்ப காரமா வந்துரக் கூடாது அத பாத்துக்கோங்க ஒரு ப ச்ச மொளகா ஒரு வர மொளகா அப்டி கூட எடுத்துக்கோங்க நீங்க ரொம்ப போட மாட்டீங்கல்ல மல்லித்தழ ஆ புதினா வந்து ஒவ்வொரு கை போடுற மாரி பாத்துக்கோங்க
ஓ சரிங்க சரிங்க ம்
போட்டோம்னா இல்லாட்டி ரொம்ப சாப்பாடு முழுவது ரொம்ப இதாவு ஆயிரு
ஓ சரிங்க ம்
அதுனால பாத்துக்கோங்க வச்சோம்னா நல்ல மனமா டேஸ்ட்டாவு இருக்கு
ஓ அப்டிங்களா சரி கண்டிப்பா இன்னைக்கு நா நைட்டு ட்ரை பண்ணி பாக்குறேங்க
ஆமாங்க செஞ்சு பாருங்க தோழி
கண்டிப்பாங்க கண்டிப்பா
அதுக்கப்பறோ நம்ம வந்து எப்ப பாத்தாலு தாளிச்சே குடுக்குறோ இல்லையா தக்காளி சாதம் இந்த மாரி அதுக்கு இந் இந்த மாரி ஒரு டிஃப்ரெண்ட் டா செய்யறதுனால பிள்ளைகளு விரும்பி சாப்புடுன் பாத்துக்கோங்களே சில பேர் வந்து மல்லித்தழ புதினாவுலா தனியா சாப் பாடுல இருந்துச்சுன்னா சாப்ட மாட்டாங்க
செரிங்க
எடுத்து வச்சிருவாங்க இல்லைங்களா மல்லித்தழையலா புதினா மல்லித்தழையலா அப்ப இந்த மாரி கலந்து அரைச்சு குடுத்துட்டோம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்போ சாப்ட்டுருவாங்க
ஆமாங்க புள்ளைங்கதா இந்த மாரி சட்னி எதுவுமே விரும்ப மாட்டேங்கிறாங் ளே என்னதா குடுத்தாலு ஆமா தோழி நானுமே என்ன பண்ணுவன்னா இந்த கேரட் வந்து சாப்ட மாட்டா அப்டிங்கிறதுக்காக நானு சப்பாத்தில கேரட் துருவி போட்டு அ துல நா வந்து சப்பாத்தி செஞ்சிருவங்க அப்ப கேரட் வந்து சாப் ட்டுக்குவா அந்த இதுல அதே மாதிரி பீட்ரூட்ல வந்து சட்னியு அரைச்சிருவங்க
சரிங்க சா
ம் இப்ப நம்ம கொத்தமல்லி சட்னிலா நீங்க அரைக்கிறீங்க பாத்தீங்களா அதே மா திரி எண்ணைல வந்து நீங்க கொஞ்சோ உளுந்து அப்பற கொஞ்சொ கடலப்பருப்பு
ஆ
அப்புற அந்த பீட்ரூட்டு வர மிளகா கொஞ்சோ புளி ஒரு நாலஞ்சு கேஷ்யூ நட்டு இதெல்லா போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்ச கருகப்புல்ல அ போட் போட்டுக்கிட்டிங்க அப்டின்னாலு பர போட்டுக்கலா அதையு போட்டுட்டு வணக்கிட்டு நீங்க அத நல்லா அரச்சு தாளிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் சட்னி வந்து நல்லா சுவையா இருக்கு
ஓ அப்டிங்களா
ஆமாங்க அப்டி நம்ம அரச்சு குடுத்துட்டோனா நம்ம சப்பாத்திக்கு எல்லா நல்லா சைடிஷ்ஷா இருக்குங்க நீங்க ஒரு நாள் வேணா அத
சேரிங்க தோழி கண் ண்டிப்பா கண்டிப்பா நா வந்து பீட்ரூட் செய்ய மாட்டே மோஸ்ட்லி ஏ அது இனிப்பா இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க இனி ந இப்டி செஞ்சு பாக்குறே
ஆ சேரிங் தோழி சட்னியா செஞ்சோம்னா அவுங்க கண்டிப்பா எடுத்துக்குவாங்க அது நம்ம இட்லிய விட சப்பாத்திக்கு கொஞ்ச நல்லா இருக்கும்ன்னு வச்சுக்கோங்களே
சேரிங்க தோழி சேரிங்க
ஆ நீங்க சப்பாத்தி செய்ற அன்னைக்கு நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க
நீங்க எப்டி கேரட்ட துருகி போட்டு எப்படி பெசைய முடியு மாவ
நீங்க கேரட்ட துருவல் மாரி நம்ம பண்ணுவோல பொரியல் க்கு அந்த மா
அல்ல மாவு ப இதாவே உதிரியாவே இருக்கும் போது துருகி போட்றது இல்லைங்களா
ஆமா மாவ நீங்க பெணய ஸ்டார்ட் பண்றக்கு முன்னாடி கேரட்ட நீங்க வந்து துருவி போட்டுருங்க போட்டுட்டு நீங்க அந்த தண்ணி பதத்துலே கொஞ்ச மாவ பெரட்டிட்டிங்கன்னா அந்த மாவுல இருக்கிறதெல்லா அந்த கேரட்டில ஒட்டிரு அந்த தண்ணில்லா அதுக்கப்புற ஆ நம்ம எப்போதும் போல தண்ணி ஊத்தி நம்ம அந்த அ மாவ வந்து நல்லா வந்து பெசஞ்சோன ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கேரட்டு அதோட ஜாயின் ஆயிரு அப்ப நம்ம சப்பாத்திக்கு எப்போது உருட்டுற மாரி நம்ம உருட்டிக்கலாங்க
ஓ அப்டி சொல்றீங்க நா பிளைனா தா போட்டிருந்திருக்கறே இது புதுசா இருக்குது நானு செஞ்சு பாக்குறேங்க தோழி
ஓ அப்டிங்களா நீங்க பீட்ரூட்டையு கூட இப்டி ட்ரை பண்லா கேரட் மாதிரியே பீட்ரூட்னா நம்மளு க்கு இது கேரட் வந்து உங்களுக்கு லைட்டா ஆரஞ்ச் கலர்ல அங்க அங்க இருக்கிற மாரி இருக்கு பீட்ரூட்னா உங்களுக்கு ரெட்டிஷ் கலர்ல அங்கங்க இருக்கற இரு
ஓ ஓ
நல்லா தா இருக்கு பீட்ரூட்டு நல்லாயிருக்கு கேரட்டு நல்லாயிருக்கு ரெண்டில நீங்க எத வேணாலு ட்ரை பண்ணி பாக் க்லா தோழி
ஓ சேரிங்க தோழி சேரிங்க நா இது நாள் வரைக்கு அந்த மாரி செஞ்சு பாத்ததில்ல சப்பாத்தி பெசையறதுனாவே நமக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு இல்லைங்களா அதனால நானு அவ்ளோ தூரம் அதெல்லா போட்டதில்ல
ஓ சேரி சேரி சேரி
சேரி இனிமேலு ட்ரை பண்ணி பாக்குறே தோழி
ஆ சேரிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க
ஆமாங்க தோழி ஏனா மாவு பெசையறது கஷ்டோ
ஆமாங்க நீங்க மிக்சில ஒரு வேள மாவு வந்து கொஞ்சம் பெசையிறது கொஞ்சம் கம்மியான பேருக்கு நீங்க நாலு பேர் தான அதனால கம்மியான பேருக்கு பெசையிறீங்கன்னா நீங்க மிக்சி ஜார்ல வந் ந்து மாவு போட்டு கொஞ்சோண்டு லைட்டா தண்ணி ஊத்தி ஒரு கிரைண்ட் மட்டும் பண்ணிட்டு ஒரே ஒரு இது மட்டும் நீங்க பேக்வேர்டுல் கிரைண்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து உங்களுக்கு பெனஞ்சு குடுத்த மாரியே ஆயிருங்க ஒரு நாள் வேனா ட்ரை பண்ணி பாருங்க
அப்படிங்களா சிக்கதுங்களா சிக்கிராதுங்களா தோழி
ஆ ஹா சிக்காது உங்களுக்கு வந்து நீங்க ஒரே ஒரு கிரைண்ட் ரொம்ப அரைக்க கூடாது பின்னாடி வந்து ஒரே ஒரு திருப்பு மட்டும் நீங்க திருப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியும் மாவும் பெசஞ்சு ஓரளவுக்கு அந்த பதம் நம்மளுக்கு பெர் பெனையிரோல அந்த பதம் வந்துரும் ரொம்ப தண்ணி ஃபர்ஸ்ட்டே நீங்க விட்டுர கூடாதுங்க மாவு போட்டுட்டு இப்ப ஒரு நாலு பேரு அஞ்சு பேருனா அது வரைக்கும் அந்த குவாண்டிட்டி வரைக்கும் நம்ம அப்டி மிக்சியில போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சோ நம்மளுக்கு நல்லாவே தா கிடைக்கும்
தெளிச்சா போதுங்களா
ஆ கொஞ்ச தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா இங்க இது கிரைண்ட் பண்ணி குடுக்கணும்ல அதா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க நீங்க ஒரு வேள அதுல கேரட்ல்லா போடுறதா இருந்தா அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும் அந்த மாவு பெசைஞ்சு வந்ததுக்குப்புறம் அது உங்களுக்கு பாதி தான் பெணைஞ்சு குடுக்கும் ரொம்ப பெனஞ்சு வராம பாதியா பெனஞ்சு வரும் நீங்க அதுல ஆ